நல்லா இருக்கீங்களா வணக்கம்
நல்ல வணக்கம் வணக்கங்க இன்னைக்கி இப்ப ஏன் கேக்குறீங்க இன்னைக்கி ஒரு நாள்ல பரபரப்பான நாள் இப்பதா செய்தி பாத்துக்கிட்டு இருந்தே பாத்தீங்கன்னா இன்னைக்கி பங்குச் சந்தைய பத்தி நம்ம பேசலாம் ஏன்னா உங்களுக்கும் அதுல நெறையா சந்தேகங்கள் இருக் க்கும் உங்களுக்கும் நெறைய விஷ் நீங்கள் தெரி்ஞ்சுக் நீங்களு நெறைய விஷயோ சொ
நானு இந்த இப்ப மாலை ஐந் ஆறு மணிக்கு ஆ செய்தி சேனல்ல இப்ப கேள்விப்பட்டே ஏழ்நூறு பாயிண்டோ ஏதோ நான் முழுசா கேக்கல எதார்த்தமா காதுல வ் வாங்குனது ஏழ்நூறு புள்ளிகள் உயர்ந்துருந்துச்சோ எதோங்கறாப்டி ஹா சொல்லிட்
ஆமா ஆமா ஆமா அதாவது ஆயிரத்தி ஆயிரத்தி அறுபத்திஏழு புள்ளிகள் வந்து ஏறி ஆ இறுதியாக ஒரு எழுநூறு புள்ளிகள் வந்து இன்னைக்கி உயர்ந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சோ ஒரு என்ன சொ சொல்லுவாங்க அந்த ஒருதலை சாரா ஒரு சைடாவே ஏறிட்டே இருக் இல்லையா அந்த மாரி ஏறியிருக்கு நாளை இங்க வந்து காலவரிய ஆகறிறதுனால இப்போ நீங்க நீங்க பங்கு சந்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பங்கு சந்தைன்னா நிறைய பேர் சொல்றாங்க இது வந்து சூதாட்டம் இது வந்து இல்ல இதுல வந்து இது வந்து என்ன சொ சொல்லுராங்கள லங்கோன் கட்டையை உருற மாதிரி இது உருட்டிா போ டப்பாவ குலுக்கி பாக்குற மாரி உங்களோட அபிராயத்தில் நீங்க என்னவா
கண்டிப்பா கண்டிப் பா என்னோட கருத்துப்படி நான் என்ன நினைக்கிறே ன்னா பங்கு சந்தை மட்டும் இல்லங்க நீங்க எந்த விதமான தொழில் பண்ணாலுமே அது சூதாட்டம் தான் ஆனா அந்த தொழில நீங்க கத்துக்கிட்டு பண்ணாத வரைக்கும் ஏனா இந்ததொ அதாவது எந்த தொழிலுமே தெரிஞ்சுக்காம நம்ம வந்துஹ இப்போ ஒரு ஆறு இருக்குன்னா வந்து நம்ம வந்து அதில தண்ணி எவ்வளோ இருந்தாலும் நமக்கு நீச்சல் தெரிஞ்சா அத நம்ம வந்து நீந்தி போயிடலாம் நமக்கு நீச்சலே தெரியாம நான் வந்து ஆத் ஆத்துக்குள்ள போயி ட்டு நான் வந்து அங்க அக்கறைக்கு போகணு அப்படின்னா நம்மளா கண்டிப்பா போக முடியாது அதே மாதிரிதான் எதுவா இருந்தாலும் அது அதோட அதோட அது எப்படி வந்து வேல செய்யுது அதை எப்படிலாம் வந்து அது அதுல வந்து என்னென்ன பண்றாங்க அப் அப்படிங்கிற அந்த நுட்பத்த நம்ம மொத கத்துக்கணும் எடுத்தோனையே வந்து நம்ம வந்து
கண்டிப்பா கண்டி ப்ப புரியுது புரியுது நீங்க சொல்றது எனக்கு சரியா தெரியுது சரிங்களா இப்ப பங்குச்சந்தையில வந்து நிறைய பேரு பண்ணக்கூடிய தவறுவுகள் வந்து என்ன அப்படின்னா ஆஹ சிலர் வந்து சொல்றாங்க ஒரு சரியான ஒரு ஒழுக்கம் இல்லாததுதான் நான்
கண்டிப்பாங்க இப்போ என்னையவே எடுத்துக் இருங்களே நீங்க சொல்ற மாதிரி முழுக்க முழுக்க
புரியுது புரியுது ஏன்னா அந்த ஒழுக்கம் இல்லாததுனாலதான் ஏன்னா நம்ம கிட்ட வந்து சரியான அந்த பணம் இருக்காது ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அது இல்லாம சின்ன சின்ன மணில எடுத்து நம்ம லாஸ் பண்ணுவோம் சரிங்களா அப்ப வந்து என்ன ஆகும் நம்ம கிட்ட பணம் இருக்காது இப் இப்ப ஒரு வேலை இப்ப ஒண்ணுமே இல்லைங்க நம்ம கையில வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரியேதான் இப்ப நீங்க ஒரு தேர் வரைக்கு போறீங்க உங்க பேனால வந்து ஒரு மை இல்ல சரிங்களா அந்த மை கொஞ்சம் தான் இருக்கு பக்கத்துல யாரிட்டயோ கடன் வா ங்க அவங்க எவ்ளோ கொடுப்பாங்க ஒரு ரெண்டு சொட்டு கொடுப்பாங்க நம்ம பள்ளி பருவத்துலய பணம் இருக்குல்ல அந்த ரெண்டு சொட்டு உறிஞ்சு எழுதுனெக்கா அந்த மாரிதான் பங்கு சந்தைக்குள்ள நம்ம வ வரும்பொழுது நம்மளோட
தேவையான ஏ ஆஹ நீங்க சொன்னது நூத்துக்குணூறு உண்மை அதாவது அது ஒரு வந்து அந்த சொல்லுவாங்க தெரியுங்களா வந்து டிஸ் டிசிப்லின்னு ஒரு வார்த்த சொல்லு வாங்க தெரியுங்களா அது ம்முணுத்
அதான் ஒழிக்கம்னும் நான சொல்றேன் அதாவது இன்னொன்னு ஒண்ணு அதாவது இன்னொன்னு என்னன்னா இப்ப ஆ நீங்க எனக் என்ன பொறுத்தவரைக்கு என்ன அப்டின்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் நமக் கையில இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு கடைக்கு போறோ கட க்கு போனா நம்ம என்ந் துணிகள பாப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு துணி கடைக்கே போறோ நம்ம பாக்கக் கூடியது என்னன்னா நம்ம பத்தாயர்ரூவா கொண்டு போனாலு நம்ம எடுக்கக்கூடிய இப்ப நா எல்லா அப்பிடிதாங்க ஏன் கைல பத்தாயர்ரூபா இருந்தாலு என்னோட லெவல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதுக்கு தேவைன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த ஐநூர்ரூபாய்ன்னா அந்தஐநூர்ரூபாய்க்குதா ஒரு பொடவை எடுக் தஷ் மிச்ச காச நா பத்தரமாதா கொண்டு வருவே பத் பத்தாயர்ரூபா இருக்குதேங்கறக்கொசர நம்ம பண்ற தப்பு அதுதா ஆழம் சொல்லுவாங்கல்ல ஆழம் தெரியாம
பரவால்லங்க ஆனா நீ உங்களுக்கு அந்த இடத்துல பரவாயில்லங்க ஆனா நீ உங்களுக்கு அந்த இடத்துல இடத்துல உங்களுக்கு அந்த இடத்துல அந்த ஒழுக்க க்கங்கிறது இருக்கு
நா சொல்றே இருங்க இருங்க இருங்க நீங்க அப்படியெல்லா தப் போட்ரக்கூடாது ஒழுக்கோ இருக்குன்லா ஏன்னா இப் இவ்ளவு தூரம் நா வந்து சொல்றே அப்டின்னா யாருமே வந்து சொல்வாங்க இல்லையா எல்லாருமே வந்து முதலை வாயில கைவிட்டவங்கதா இப்ப நம்மளே கொண்டு போய் மொதல்ல வாய்ல கையை விட்டுகிட்டு ஐ ஐயோ குத்துதே குத்துதேன்னு சொல்லிட்டு நம்ம கதறுவோ இல்லையா அந்த மாரிதா இப்ப நான் நானுமே வந்து பங்குச்சந்தையில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே எழந்தே இல்லைன்னு சொல்லல ஆனா ஒவ்வொரு முறையும் இழக்கும் பொழுது என் கண்ணுல தண்ணி வந்துகிட்டே இருந்தது இப்ப நாளடைவுல போனா போயிட்டு போகுது அப்டிங்கிற மாரி இருந்தது இப்ப ஒரு பதட்டம் ஏன் அப்பிடின்னா கையில பொருளாதாரம் இல்ல அந்த பொருளாதாரம் இல்லாதப்பதா அன்னைக்கு நம்ம அசால்ட்டா அத விட்டோமே இன்னைக்கி அது இருந்திருந்தா நம்மளோட நெலைமை என்ன ஏன்னா இன்னைக்கு வந்து சந்தை நல்லா இருக்கு நல்லா இருக்கும்போது நம்ம கையில வந்து பண
இது இதுக்கு நா ஒரு இது சொல்றே பாருங்களே அதாவது ஆ இன்னைக்கி இல்லைனாலு இன்னொரு ரெண்டு மாசமோ இல்ல ஆறு மாசமோ என்ன வேணாலு அதாவது அந்த மார்கெட்டுங்கறது எப்பிடி வேணாலு போலா ஏறலா எறங்கலா ஆனா நமக்குன்னு ஒரு ஸ்டெடி மைண்டு வேணு அதாவது என்ன கார்ணனா நம்மளோட நம்ம வந்து நம்மளோட அந்த ஓ அதுக்குள்ள இருக்கு பாருங்களே நம்மளோ ப்ப அந் த இன்வெஸ்ட்மெண்டட்ங்கிறது அத வந்து எப்பொழுதுமே அத நம்ம வீணடிக்காம எப்பொழுதுமே அத பாத்து பாதுகாத்து நமக்கு கொஞ்சமா வந்தாலு சரி லாபோ நஷ்டம் வந்தாலு கொஞ்சமா நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட அந்த இத வந்து நம்ம காப்பாத்திக்கதா பாக்கணு அதுதா வந்து புத்தித்தாலி புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க ஆனா நால்லா வந்து கொஞ்சோ ஒரு பெரிய அளவுல வந்து ஏறுது இல்ல பெரிய அளவுல எறங்குதுன்னா நா கொஞ்ச ஆசைப்பட்ருவே பேராசைப்பட்ருவே நா வந்து
அத நீங்க மட்டு இல்லைங்க எ எல்லாருமே அது வந்து அந்
ஆனா ஆனா ஒரு சிறந்த நிபுணர் அப்டிங்கறவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க என்ன சொ சொல்றாங்கன்னா முழுக்க முழுக்க நீங்க வந்து உங்களோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ட நீங்க காப்பாத்திக்கிட்டீங்கனாவே அதுவே வந்து உங்களுக்கு வந்து நாளடைவில உங்களுக்கு பெரிய ஒரு இத கத்து குடுக்கு அதுல இருந்தே நீங்க புரிஞ்சுப்பீங்க ஆனா நெறைய பேர் பண்றது உள்ள கம்மியான பணத்த போட்டு அதை இழந்து தப்பி திருப்பி திருப்பி அத கம்மிய போட்டு திருப்பி திருப்பி அப் அப்புடியா அதுதா வந்து அந்த சூதாட்டங்கறது குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு அதை தான் சொல்றாங்க ஆனா அப்டி பண்ணவே கூடாது இப்படி நூறுவா போட்டாலும் பத்து பத்து ரூவாயா அதுல இருந்து நூத்திபத்து நூத்திஇருவது அப்படித்தா போடணும் நூறு ரூபா போட்டா அடுத்த நூறு ரூவாயும் எரணுருவா ஆக்கனும்னு நெனச்சம்னா நம்ம கண்டிா அந்த நூறு ஒரே ஜீரோ தா ஆக்குவோ அப்புடிங்கிற மாரிதான் சொல்றாங்க ஆனா அது உண்மை கூட ஏனா அனுப்
இல்ல இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான் எங்க நான் வந்து ஒரு ஒரு பயிலறை வகுப்பழை வந்து பயந்துகிட்டேன் அப்ப வந்து அவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்புடின்னா இப்ப நெறைய பேர் சொல்லுவாங்க நீங்க வந்து ட்ரேடே எடுக்காதீங்க லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த அன்னைக்கு எடுக்காதீங்க ஆனா என்னுடைய குருநாதர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா ஒரு தப்பு நடக்குது அப்புடின்னா நீ வந்து திரும்ப அந்த தப்ப பண்ணாத நீ இது தப்பு கெடையாது இப்ப நீ ஒரு பந்தயத்துல ஓடுற நீ ஜெயிக்கணும் நீ விழுந்துட்ட உங்கிட்ட வந்து எல்லாமே இருக்கு உங்கிட்ட தண்ணி பாட்டில் இருக் உன்னோட ட்ராக் ஷூ இருக்கு எல்லாமே இருக்கு ஒனக்கு தெரியுது ஒரு வாட்டி விழுந்துட் ஆனா உன்னால ஓட முடியுது அப்ப நீ விழுந்துட்டங்கறக்வசரம் நீ பயந்து பயந்து ஐயோ நான் விழுந்துட்ட நீ போகாம‌ இருப்பியா விழுந்தாலு எந்திரிச்சு ஓடணு அப்போ அது ஓடறதுக்கு தேவையான ஆற்றல் வேணும் அப்போ எங்கே உன்னோட ஆற்றல்னு பணம் அப்ப அந்த பணத்தை நீ வந்து கொஞ்சம் ஒரு பேக்கப் வச்சுக்கணும் இப்ப ஒரு ஒரு வேலட்ல வந்து நம்ம ஆட் பண்ணும் பொழுது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆட் பண்றோம் அப்படினாலுமே நீ அந்த ஐம்பதாயிரத்த எடுத்து நீ வந்து அதுல செலவு செஞ்சிற கூடாது கொஞ்சம் வச்சுக்கணும் ஒரு இருபதாயிரம் ரூவாய எடுத்து நீ செஞ்சு சப்போஸ் அந்த இருபதாயிரத்துல பத்தாயிரம் ரூவா மிஞ்சுது பத்தாயிர ரூவா இருக்
ஆ நான இப்போ நீங்க சொல்ற மாரி நானும் ம் இப்ப நீங்க சொல்ற மாரி நானும் நெறைய மீனவர்களோட அவங்க பேசக்கூடிய அந்த விஷயங்கல்லாம் வந்து நெறைய பாப்பேன் அதுல என்ன சொ சொல்றாங்கன்னா இப்ப நீங்க ஒரு நூறு ருபா வந்து நீங்க வந்து அதுல வந்து இன்வெஸ்ட் ரீபண்ட் பண்றீங்கின்னா நீங்க வந்து அதுல வந்து அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன் உதாரணத்துக்கு நூறு ரூவாங்கிறப்ப நீங்க வந்து அதுல இருந்து வெறும் பத்து ருவா இல்லாட்டி பதினஞ்சு ருவாய தான் நீங்க வந்து அந்த டரேடுக்குள்ள நீங்க கொண்டு போகணும் மிச்சம் எம்பத்தஞ்சு ரூவாய அப்படியேதா வச் வச்சிருக்கணும் இருக்கணும் நீங்க பண்ணக்கூடிய அந்த பதினை பத்து உதாரணத்துக்கு சொல்றங்க ஒரு இதுக்காக சராசரிக்காக சொல்றேன் பத்துலருந்து பதினஞ்சு ருபவாய நீங்க வை அந் இதுல வந்து அந்த ஒரு டெரியின் எடுக்கும்போது அதுல இருந்து உங்களுக்கு ரெண்டு ரூபா மூன்று ரூபா இதுதான் வந்து ஒரு லாஸ் இதே இல்லாம நீங்க பண்ணக்கூடியதுனா இப்டித்தான் நீங்க பண்ணணும் ஆனா நீங்க நூறு ரூபாய்க்கு வாங்கனீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆஹ் ஒரு பத்துல ஒரு ரெண்டு சம் ரெண்டு ரெண்டே ரெண்டு இதுதான் லாபத்தை கொடுக்க மிச்சம் எட்டு அதாவது இந்த சொல்லுவாங்கள ச ஒரு ஆஹ ஒரு இது விகிதம் சொல்லுவாங்களா அதுல வந்து ரெண்டு இது மட்டும்தான் உங்களுக்கு பாசிபிளா இருக்கும் மிச்சம் எட்டும் உங்களுக்கு வந்து நெகட்டிவா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி இருக்கும்போது நீங்க எப்ப பண்ணாலும் அந்த நூறு ரூபா பத்துல இருந்து பாஞ்சு ரூபா இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு அம் ஐம்பதாயிர ரூபா ர்ரு பண்றுங்கின்னா நீங்க ஒரு எட்டாயர்ரூவா பத்தாயர்ரூவாக்குள்ள மட்டும்தா நீங்க வந்து ட்ரேடே எடுக்கணு மிச்ச நாப்பதாயிரத்துக்கு நீங்க அப்பிடியேதா வச் வச்சுருக்கணு
ஆஹ் உண்மைதா அதேதா இல்ல இல்ல உண்மைதா இப்ப இதுல ஒரு சின்ன சிக்கல் ஒண்ணு இருக்கு என்னன்னா இப்ப நம்ம அம்பதாயர்ரூபாவே இருந்தாலு நம்ம மனசு என்ன தெரியுங்களா பண்ணு அந்த குறுந்தொகைன்னு சொல்லறாங்க இல்லையா அந்த சின்னதா இருக்கக் க்கூடிய அந்த ப்ரைஸதா நம்ம சூஸ் பண்றோ ஆனா நம்ம கிட்ட பணோ இருக்கு இருபதாயர்ரூபா போடுறோ அப்டின்னா ஒரு எழுநூறு ரூபா எட்நூறு ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பிரீமியம்லா நம்ம எடுக்குறது கெடையாது கீழ போய் அறுபது ரூபா எழுபது ரூபா எடுக் த்தா அந்த அறுபதுல இருந்து அவ ஐநூறு போவா இத்தன பாயிண்டு ஒட்டுக்கா பிடிச்சிரலா அப்படிங்கிற ஒரு எண்ணத் ல்லதா இருந்தே நானுமே அப்டிதா இருந்தே ஆனா நீங்க தினம்தோறும் ஒருவர் வருமானம் வந்து சம்பாரிக்கணு அப்பிடின்னா என்ன பொறுத்தவரைக்கு பங்கு சந்தைங்கிறது வந்து சூதாட்டம் அல்ல அது ஒரு பகுத்தறிவு அது ஒரு மொழி திறன் நம்மளோட திறன் எப்டி அது ஒரு கிழ் அது நம்மளோட திறன் இப்ப எல் ன்னு உணவு அமைக்கிற எல்லாருமே சக்சஸ் ஆகுறது கெடையாது
கண்டிப்பா கண்டிப்பா ஆஹ் நேர்த்தின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா நேர்த்தியா பண்றது ஒரு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு கூ கூட்டோ அதிகமா இருக்கக்கூடிய எடங்களா பாத்து நம்ம வந்து ஹோட்டல நம்ம வைக்கணு டேஸ்டா குடுக்கணு அங்க யாருமே குடுக் க்காத விதமா டேஸ்ட்டாக நம்ம குடுக்கணு அந்த மாதிரி நம்ம வந்து நெறைய பேர் நெறைய விதமமா டிரேடிங் பத்தி சொன்னாலு நமக்குன்னு ஒரு சுய அறிவுன்னு ஒண்ணு இருக்கு நெறைய எடத்துல நம்ம வந்து விஷயங்கள கண்டுபிடிச்சு வச்சு அதாவது தெரிஞ்சு வச்சுக்கணு ஆனா அதுல இருந்து நம்ம வந்து நமக்கு என்ன தேவையோ நமக்கு வந்து இப்ப வந்து ஒரு நாளைக்கு எனக்கு வந்து ரெண்டாயர்ரூவா எனக்கு ஆ வருமானம் வந்தா போது அப்டின்னா அதுக்கான திறம நம்மட்ட கண்டிப்பா இருக்கும் இல்லாம இருக்கவே இருக்காது ஆனா என்ன னா அத வந்து நம்ம மனசு வந்து என்ன பண்ணிரனு இன்னக்கி ரெண்டாயர்ரூவா வந்துச்சா தொடர்ந்து பத்து நாள் ரெண்டாயர்ரூவா வந்துச்சுனா அடுத்த தடவ எனக்கு ஐயாயர்ரூவா வர சொன்னவுன்னே நம்ம மேல போறோ ஆனா நம்ம அத பண்ணாம தெனமு ரெண்டாயர்ரூவா எனக்கு போது போது போதுன்னு ஒரு வருஷத்துக்கு நீங்க பண்ணிப் பாருங்க உங்களால கண்டிப்பா நீங்க வந்
நீங்க இரண்டாயர்ரூபா கூட இல்ல ஒரு நாளைக்கி ஐநூர்ரூபா எடுத்தா கூட அஞ் நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐநூருபா ஆச் ச்சு ஒரு மாசத்துக்கு யோசிங்க ஒரு பதினஞ்சாயிர ஆச்சு யாரு தருவா இன்னக்கி ஒரு ருபா தர்றக்கு யோசி க்கிறாங்க ஏன்னா பணம்தானே இன்னைக்கு எல்லாமே அந்த மாரி இருக்கு ஏன்னா ரொம்ப அழகா அற்புதமா வந்து பகிர்ந்துக்க முடிஞ்சது வாய்ப்பு கிடைத்தால் பேசலாம் நன்றி
நன்றிங்க